நண்பா
நல்லா இருக்கீங்களா சாப்ட்டீங்களா வீட்ல என்ன பண்றாங்க
எல்லாருமே நல்லாருக்காங்க அங்க எல்லாரு என்ன பண்றாங்க சாப்ட்டாச்சுங்ளா எல்லாரு சாப்ட்டீங்ளா
எல்லாரு சாப்ட்டாச்சுங்க எல்லாரு தூங்கிட்ருக்காங்க எல்லாமே இங்க சப்பாத்தி முட்ட கிரேவி சாப்பாடு சாம்பார் ரசங்க எல்லா சாப்ட்டுட்டு தூங்கிட் இருக்காங்க அங்கெல்லா என்ன பண்றாங்க
இங்க எல்லாரு பாத்தீங்னா இங்யு எல்லாரு தூங்கிட்ருக்காங்க நைட்டுக்கு பாத்தீங்ன்னா கோதும ரவ கிச்சடி பண்ணாங்க கிச்சடி எல்லாரு சாப்டுட்டு தேங்கா சட்னி வச்சிருந்தாங்க சாப்புட் சாப்ட்டுட்டு எல்லா தூங்கிட்டு இருக்காங்க நானு அப்டியே சும்மா படுத்திருக்கேனுங்க
சேரி சேரிங்க பரவால்லைங்க நல்லது தாங்க இங்கில்லைங்க எல்லா வெயில் தாங்க போய்ட்ருக்குது மழையெல்லா வர்ற மாரி தெரிலீங்க
ம் ஒரு ஆறு ஏழு மாவட்டத்துக்கு மழைக்கு வாய்ப்பு உள்ளதுன்னாங்களா அதா கேட்டங் உங்க ஊர்லகீது மழகீது வருதான்னு
இல்லல்லைங்க வர்ற மாரி தெர்லீங்க வர்ற மாரிருந்தா கூட வந்தா நல்லதுதாங்க அங்கில்லா மழ வருதுங்ளா எப்பிடிங்க
இங்க அந்த ஆறு ஏழு மாவட்டத்து பேர்ல பாத்தீங்ன்னா எங்க மாவட்டமு இருக்குதுங்க ஆனா எங்க மாவட்டத்துக்கு பாத்தீங்கன்னா இன்னு மழைக்கான அறிகுறியே ஒன்னு இல்லைங்க வெயில் தா போட்டு பொளந்து எடுக்குதுங்க
சேரி சேரிங்க எப்பிடிங்க பரவால்லைங்களா உங்களுக்கு கால்நிலையெல்லா வ வெயிலு தா ரொம்ப அதிகமா இருக்குங்கறீங்க எப்பிடி சமாளிக்கிறீங்க
சமாளிக்கருக்கு நாங்க வந்து தோப்பு ஓரத்துல்ருக்கங்காட்டி எங்களுக் கொஞ்சோ அவ்ளோக்கு தெரியிலீங்க வெளிய வீட்ட விட்டு வெளிய வந்தம்னா கொஞ்சோ ரொம்போ வெயிலா இருக்குங்க அதனா வெளியவே போறதில்லைங்க வேலைக்கு போறதில்லீங்ளா வீட்
அவ்வளதாங்க பரவால்ல பரவால்லைங்க சேரிங்க என்னத்த பண்றதுங்க ஆ சமாளிச்சுதான ஆவணுங்க
ஆமாங்க சமாளிக்காட்டி ஒன்னும் பண்ண முடியாது பாத்தீங்ளா
கண்டிப்பா கண்டிப்பாங்க எப்பிடிங்க வேலைக்குலா எந்த மாரி வேலைக் போய்ட்ருக்கீங்க வேலைக் போய்ட்டு வந்ட்டீங்ளா போறதில்லைங்ளா என்ன பண்றீங்க
இல்லைங்க நா வேலைக்குல்லா போறதில்லீங்க வீட்லதாங்க நா இருக்கற வேலையெல்லா ரிசைன் பண்ணி ஒரு ஒன் மன்த்து பக்கம் ஆச்சுங்க ஒரு மாத கால அளவாச்சு நீங்க என்ன மாரி வேலைக்கு போய்ட்ருக் கீங்க நீங்க வேலைக் போறீங்ளா இல்ல தொழில் பண்ணிட்ருக்கீங்ளா
நா வேலைக் போய்ட்டு தாங்க இருந்தே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கே அது சம்மந்தமா க்யூ சி இன்ஜினியரிங்கு போய்ட்ருந்தே போற வேல சுத்தமா புடிக்க மாட்டேகிதுங்க புடிக்காதனால வேலய விட்டு நின்ட்டேங்க நானு தம்பியு வேற வேல பாத்துட்ருக்கங்க இல்ல தொழில் பண்லாமான் யோஸ்ச்சிட்ருக்கங்க
நல்லது நல்லதுங்க தொழில் பண்றது நல்ல ஆப்ஷன் தாங்க ஏனா இன்னு எல்லா பக் கோ வேலைக்கு போய் நீங்க பாத்துருப்பீங்க நெலமையெல்லா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு வேலைக்கு போலாமா இல்ல தொழில் பண்லாமானு
ஆமாமாங்க ஏனா இப்ப போற வேலைக்குல்லா பாத்தீங்ன்னா வேல நம்மகிட்ட அதிகமா வாய்ங்க்கிறாங்க வாங்கி போட்டு நமக்கான சம்பளங்கள் வந்து கம்மியா தா குடுக்கறாங்க அதனாலயே இப்ப போறதுக்கு வெறுப்பா இருக்குதுங்க போறக்கு புடிக்க மாட்டேங்கிது அதனால நின்ட்டங்க
நல்லது நல்லதுங்க ஏனா போறக்கு புடிக்காட்டி நின்றனுங்க இன்னு மேற் க்கொண்டு போனோம் வெய்ங்க வாழ்க்கையே வெறுப்பாயிருங்க ஏனா அவனுங் குடுக்குற சேல்ரி க்காக அந்த வேல செய் இந்த வேல செய் அத பண்ணு இத பண்ணுண்லா நம்மளுக்ல்லா செட் டாகாது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டாலே புடிக்க மாட்டேகிதுங்க எனக்கு வீட்ல போட்டாலே எனக்கு புடி காது அங்க அது யாருங்க போறக்கு பத்து ரூவா குடுக்கானா அந்த வேல ஒரு வேல சொன்னா ஒரு வேல தாங்க குடுக்கனு
அதா அதாங்க அததாங்க நானு நெனச்சிட்டுக்குறே இப்ப அதனால நானு தம்பியு தாங்க வெளிய தொழில் பண்ணத பத்தி யோச்சிட்ருக்கோ இந்த வருடோ இந்த மாசத்துல தா கண்டிப்பா நாங்க தொழில் தொடங்கிடுவோங்க நீங்க இந்த மாரி தொழில் பண்றீங்ளா இல்ல வேலைக்கு போறவரை போய்ட்ருக்கீங்ளா என்ன பண்றீங்க
இப்ப நா எந்த வேலையு பண்றதுல்லங்க வீட்ல தாங்க இருக்கெ மனைவி தா ஒர்க் பண்ணிட்ருக்காங்க
சேரி சேரிங்க
ஐ டி ல ஒர்க் பண்ணிட்ருக்காங்க இப்ப ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கியே பாத்துட் ருக்காங்க அவுங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா நா கொஞ் சோ ஹெல்ப் பண்ணிட்ருக்கேங்க மத்தபடி நா வேலைக்கு போறதில்லைங்க இப்ப இனிமேல் நா வேலை இது பாத்தனா போவனுங்க இல்லாட்டி தொழில் தாங்க பண்ணு
நல்லது நல்லதுங் பரவால்ல பரவால்லைங்க எப்டிங்க மேற்கொண்டு உங்களுக்கான வசதி வாய்ப்புகள்லா எப்டி இருக்குது நீங்க தொழில் பண்ற மாரி ஐடியா இருக்குதா இல்ல மறுப்டியோ வேலைக்கி போற மாரி தானா
நா வந்து தொழில் பண்லாதாங்க இருக்குது ஆனா மனைவி பாத்தீங்கன்னா இன்னு ஒரு ரெண்டு வருஷமாட்ட நீ வேலைக்கு போ அதுக்கப்பறோ தொழில் பண்ணிக்லாங்கறாங்க சே அதுவு கரெக்ட்டு தான நா வேலைக்கு போற போமாட்டேன்லா சொல்ல எனக்கு கொஞ்சோ இடைவெளி வேணு ஓய்வெடுத்துட்டு நா ஒரு ஒரு மாதோ கழிச்சி நா போறன்ட்டே
சேரி சேரிங்க பரவால்ல பரவால்லைங்க
நீங்க
சேரிங்க நானு அதே மாரி தாங்க வீட்ல கேட்டனுங்க வீட்ல சேரி ஒ ஒனக்கு என்ன தோனுதோ அது பண்ணுனாங்க கையில கொஞ்சோ இருப்புகள் வந்ததுக்கப்பறோ தொழில் தொடங்கிக்லான்ட்ருக்கேங்க நானு தம்பியு
ஓகே ஓகே ஏனா இருப்பில்லாம ஒன்னு பண்ண முடியாது
ஆமாமாங்க இருப்பில்லாம எதுவார் ந்தாலுமே எந்த தொழில் ஆரம்பிச்சாலுமே கைல இருப்புகள் இருந்தால் மட்டுதாங்க அதுல லாபமாருகட்டு ந ட்டமாகட்டு தொழில் தொடங்கவே அது முடியுங்க இல்லன்னா ஒண்ணுபண்ண முடியாதுங்க
ஆமாங்க இருப்பு இல்லாட்டி நம் வீட்லே இருக்க முடியாதுங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க அது எல்லா வீட்லயு நடக்குற ஒண்ணு தாங்க நம்ம வீட்ல மட்டு என்னங்க புதுசா
எங்க வீட்ல மனைவி பாத்தீங்கன்னா வேலைக்கு போறங்காட்டி எனக்கு அவ்ளவ்க்கு தெரிஞ்சுக்லிங்க ஏனா அவ கொஞ்சோ சப்போர்ட்டா இருக்றங்காட்டி எனக்கு ஒன்னு தெரிஞ்சுக்கல
அததாங்க புரிது புரிதுங்க பரவால்லைங்க உங்களுக்கு எப்டியோ ஒன்னு சப்போர்ட்டுக்கு ஆள்ட்ருக்குனால ஒன்னு பிரச்சன இல்லைங்க மத்தபடி சப்போர்ட்க்கு ஆள் இல்லனாதா ரொம்ப கஷ்டமாய்ருக்குங்க
ஆமாங்க நீங்க வீட்டுக்லா எப்டிங்க ஆ ஏ ஐ ஜி டைல்ஸுதா யூஸ் பண்றீங்ளா இல்ல நார்மல் டைல்ஸு தா போட்ருக்கீங்களா
இல்ல நம்ம வீட்ல நார்மல் தாங்க நீங்க சொல்ற மாரி எல்லா டைல்ஸ்ல்லா நாங்க யூஸ் பண்றதில்லங்க
உம் நாங்க பாத்தீங்னா ஏ ஐ ஜி டைல்ஸ் தா போலான்ட்ருன்ச்சுங்க நாங்க க்ராணட்டு க்ராணட்டு குவாரி பாத்துருக்கீங்ளா
புரிது புரி தெரிது சொல்லுங்க
அந்த கலர்ல ஒரு ஒரு கல்லு ஒண்ணு வந்துருக்கு தெரியுங்ளா இப்ப புது மாடல்ல
ஆமா ஆமாங்க சொல்லுங்க
அந்த கல்லுதாங்க நாங்க போட்ருக்கோ
பரவால்ல பரவால்ல நல்லது நல்லதுங்க
ம் ஏ ஜி டைல்ஸ்ல பாத்தீங்கன்னா நல்ல வித விதமான டைல்ஸ்ல்லா இருக்குதுங்க அது வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு லச்சுரி பிரீமியமா தெரியோ வீடு
செரி செரிங்க
அது மாரி நீங்க யூஸ் பண்ணி பாருங்க வீடு உள்ள இருந்துசின்னா
அதாங்க அந்த மாரிதா யூஸ் பண்ணி பாக்குறேங்க இப்ப அதுக்கான போதுமான இட வசதிகள் போதுமான இருப்புகள் இல்லைங்க வருங்காலத்துல அந்த மாரி நீங்க சொன்ன மாரி ஏதாது யூஸ் பண்ற வாய்புகள் கெடைச்சதுன்னா கண்டிப்பா பயன்படுத்தி பாக்குறங்க
ஆ ஓகே ஓகேங்க நல்லதுங்க
நன்றி நன்றிங்க அப்பறோ நீங்க எப்டிங்க இப்ப வெளியில எங்காவது போயிட்டு வந்தீங்களா இன்னைக்கு இல்ல எங்கயோ போலீங்கலா இல்ல வீட்ல தா இருந்தீங்களா
நா வீட்லதாங்க இருக்கறே நா வெளியே எங்கயுமே போலீங்க வெயில் வேற ரொம்ப ஓவரா இருக்குங்க நண்பர்கள் கூப்பிட்டாங்க வெளியே வாங்கனே என்னால வர முடியாதுன்ட்டங்க ஓப்பனா ஏன்னா ஈவினிங் ஆட்ட பாக்கலான்னா ஈவினிங்குமே எனக்கு போலீங்க வீட்லயே தாங்க இருக்கே
பரவால்ல பரவால்லைங்க எப்டியோ ஒண்ணுங்க வெளிய போனா என்ன போகாட்டி என்ன வீட்லயே இருக்கிங்கன்னா அப்றோ உங்களுக்கான வேலைகள் அது கரெக்டா இருக்குன்னு நெனைக்கிறேங்க
இதுலதா கரெக்டார்க்கீங்க
அதா அதாங்க
நீங்க நெய்யீலா அதிகமா சாப்டுவீங்களா
இல்லங்க எனக்கு நெய் அதிகமொ பயன்படுத்துற பழக்கம் இல்லங்க எனக்கு புடிக்லீங்க நா சேத்திக்க மாட்டேங்க நீங்க எப்டிங்க நெய்ல்லா அதிகமா சேத்தி சாப்புடுவீங்லா
நாங்க நெயிலா பாத்தீங்கனா சேத்து சாப்டுவோங்க வீட்லயே மனைவி பாத்தீங்கனா ஒ ஏ ஒரிஜின்லா இன்ஸ்டன்டா அவுங்களே பாத்தீங்கனா பாலாடைலா சேகரிச்சு அதுலருந்து நெய் எடுத் தருவாங்க
செரிங்க
அதுங்காட்டி நாங்க அதிகமா நெய் சேத்திக்குவோங்க
பரவால பரவால்லைங்க எப்டிங்க நெய்யிலா எந்த பசு நெய் தா யூஸ் பண்வீங்ளா இல்ல எந்த மாரி நெய்ல்லா யூஸ் பண்ணுவீங்க
இல்ல பசு பசு நெய்தா நாங்க இப்ப யூஸ் பண்ருக்கோ இப்ப மனைவி பாத்தீங்கனா அதெலா எடுத்து பாலாடயெலா எடுத்து வச்சு டெய்லியிமே பாலாட வருதா அர லிட்டரு பால் வாங்குவா அதுல எடுத்து வெச்சுருவாங்க
பரவால்லைங்க நல்லது நல்லதுங்க இப்படியோ ஒண்ணுங்க பாலாடயோ கீலாடயோ எதொண்ணுலர்ந்து நெய்யி வருதுங்றீங்க நெய்யி நெய்யும் பாத்தீங்ன்னா அதிகமா யூஸ் பண்ணாதீங்க அது வந்து ஒடம்பக்கு கெடுதல் தா
இல்ல இல்லங்க நீங்க சுடுதண்ணில வெது வெதுப்பான தண்ணில ஒரு ஒரு ஸ்பூன் நெய்ய கலந்து குடிச்சி பாருங்க ஃபேஸு பாத்தீங்னா குளோவாகுங்க நீங்க லைவா பாப்பீங்க
சேரி செரிங்க அது எப்டின்லா எனக்கு தெரிலீங்க இருந்தாலு நெய்யும் பாத்தீங்னா அதிகமா சேத்தக் கூடாதுல்லா நெறைய கேள்விப்பட்ருக்கே அதனால சொன்னங்க
ஓகேங்க நல்லது நல்லதுங்க
அதா அதும் கொழுப்பு பொருட்கள்ன்தாங்க சொல்லிருக்காங்க அதுக்காக எதொ நல்லது கெட்டது எதும் பாத்து பல சாப்டீங்னா பரவால்லங்க
ஓகே ஓகே நல்லது நல்லதுங்க வேற எது மாரி சாப்லாங்றிகீங்க
வேற எது மாரி சாப்டலானா ஒடம்புக்கு ந எது சத்து குடுக்குதோ அதய வாங்கி சாப்ட வேண்டியதுதான ஒடம்புக்கு தீங்கு குடுக்க வக்கிதா ஒடம்புக்கு சொல்லுங்க சொல்லுங்க
இப்ப வீட்டுக்குல்லா நீங்க எந்த மாரி குக்கிங்க்லா எத மாரி சமைக்கிறக்கு என்ன மாரி எண்ணெயில யூஸ் பண்ணிட்ருக்கீங்க கோக்னட் எண்ணெயா இல்ல நல்லெண்ணெயா இல்ல பாத்தீங்னா இந்த கச்சா எண்ணெயா
எங்க வீட்லலா பாத்தீங்னா கோகோனட் ஆயில் தாங்க எங்க வீட்ல தேங்க எண்ணெதா அ அதிகமா யூஸ் பண்ணுவோ தேங்கா எண்ணெ முடிஞ்சிருச் சினா பாத்தீங்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிகிவாங்க இந்த மாரி ம ம எண்ணெய்கள் தாங்க நம்ம தொடர்ந்து மாத்தி மாத்தி யூஸ் பண்ணுவங்க ஏனா கச்சா எண்ணெய அந்த அந்த மாரி எண்ணெகள்லா நாங்க சேத் றது இல்லீங்க உடம்புக்கு தீங்கு விளவிக்கிறது எதயுமே நாங்க வீட்டுக்குள்ள எதுமே அனுமதிக்கிறதீங்க நீங்க என்ன மாரி எண்ணெய எல்லா யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க
நாங்க பாத்தீங்னா நல்லெண்ண தாங்க ஊத்திட்டுருக்கு செக்கு நாட்டு நல்லெண்ணதா நாங்க யூஸ் பண்ணுவோ
பரவால்ல பரவால்லங்க
அதுங்காட்டி தாங்க நானு கேட்டே ஏனா பாத்தீங்னா சில பேரு பாத்தீங்க சன்ஃபிளவராயில் அது இதுங்றாங்க எல்லாமே அது வேஸ்டேஜ் தாங்க அதுல பத்தீனா கொலஸ்ட்ரால் தா அதிகமா இருக்கு அதே நல்லெண்ண நீங்க சொன்ன தேங்கா எண்ணெலயு பாத்தீங்க கேரளாலல்லா அதிகமா தேங்கா எண்ணெதா யூஸ் பண்ணுவாங்க
உண்மதா உண்மதா தெரிய தெரியுங்க கேரளா பாத்தீங்கனா எங்க பாத்தாலுமே தேங்கா எண்ணெ மட்டுதாங்க யூஸ் பண்ணுவாங்க கேரளால அதனாலதா அவுங்களுக்கு கொஞ்சோ ஆ சொல்லுங்க சொல்லுங்க ஆமாங்க ஆமாங்க ஏனா அதுல வந்து பாத்தீங்னா வெம் தென்னைகள் அதிகமா வளர்ப்பு இருக்குது தேங்கா அதிகமா யூஸ் பண்றாங்க அதுலருந்து அவுங்க எடுத்து இது எண்ணெ யூஸ் பண்ணுபோது பாத்தீங்கனா அவுங்க அதிகமா அவுங்க கலராருக்க கூட வாய்ப்புகள் வந்து அந்த தே தேங்கா எண்ணெயா கூட இருக்கலாங்க
ஆமா ஆமாங்க ஏனா அவங்ள பாத்தீனா அரிசியில கழிறது தண்ணில பாத்தீனா ஃபேஸ் வாஷ்சு அதெல்லா பண்றப்ப அதுல உங்ளுக் கொஞ்சோ அதுலயே கொஞ்சோ கலர் ஆகலாம்லாங்க இல்ல அவங்களுக் கிளைமேட் சூழ்நிலையா அப்டி இருக்கலாம்
அது எப்டின்னு தெரிலீங்க ஆனா கேரளா இருக்கவங்கள பாத்தீங்னா எல்லாமே அ அழகாத்தாக இருக்காங்க அது எப்டின்னு தெரிலீங்க கலரா கலர்ஃபுல்லா இருக்காங்க நம்ம நாட்ல இருக்கவங்கல்லா அந்த மாரி இல்ல என்னன்னு தெரியலைங்க என்ன காரணோல்லா
சுக்கு மிளகு திப்லி அதி மதுரம் போட்டு டீ குடிச்சி பாருங்க புதுசா வந்துருக்கு பாத்தீங்ளா
என்னதுங்க
இந்த ஒரு காஃபி தூளு சுக்கு திப்ளி அதிமதுரம் அதெல்லா போட்டு கூடியங்கன்னு
அத அதப்பத்திலான்னு தெரியலீங்க உங்ளுக்கு தெரி நீங்க வேணா பயண்படுத்திருக்கீங்ளா
இல்லங்க நா இப்ப நா டிவில பாத்தேனுங்க அது மாரி ஒரு விளம்பரம் போட்டுருந்தாங்க இல்ல நீங்க யூஸ் பண்றிக்கீங்ளா அது எப்டி இருக்குன்னு தெரிஞ்சினா நானு நாங்களு யூஸ் பண்ணலாம்லா அதுக்குதா கேட்ட
சேர் சேரி இல்லைங்க நா அந்த மாரில்லா யூஸ் பண்ணதுலா இல்லைங்க நா வந்து தேநீரே அதிகமா விரும்புறது இல்லங்க நா வந்து பாத்தீங்னா எழுமிச்சிய சார வந்து அந்த வெறு அ சுடு தண்ணிலயோ இல்ல தேனீர்லயோ கலந்து அ அந்த மாரி இதுதாங்க குடிச்சிருக்க தேநீர் வந்து கொட்டை வந்து அது எப்டின்னா தீத்தூள் வந்து அதிகமா பெருசா யூஸ் பண்றது இல்லங்க அத பத்திக்கு தெரில
நல்லது நல்லதுங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கு படி உங்கள் நண்பன் இன்னொரு அழைப்புல சந்திக்கலாங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க மீண்டும் இனைப்பிலேயே இருங்க நா உங்களை தொ கொல்றேங்க
நா தொடர்பு கொல்றேங்க
நீங்க தொடர்பு கொல்றிங்கள
ஆமாங்க எனக்கு பாத்தீங்கன்னா இன்னு பாத்தீங்கன்னா அழைப்பு முடியலைங்க உங்களுக்கு நா பண்ட்டா இல்ல நீங்களே பண்றீங்களா
இல்லைங்க நீங்க பண்ணீங்கன்னா அப்றம் உங்களுக்கான காலிகள் இது அப்றம் முடியும் போ முடியாது இல்லைங்களா
ஓகே ஓகேங்க ந உங்களுக்கு நான் வந்து இப்ப உங்களுக்கு வேறு கால அழைக்கிறேங்க ஒரு இடவெளி
கண்டிப்பா கண்டிப்பாங்க நன்றி வணக்கம்ங்க